வணக்கம் நல்லா இருக்கீங்ளா வீட்ல நல்லா இருக்காங்களா
எல்லாரு நல்லா இருக்காங்க நா சும்மாதாங்க இருக்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா இப்பதாங்க கொஞ்சோ வேல முடிஞ்சிது தண்ணி புடிச்சங்க தண்ணி புடிச்சிட்டு இப்ப உக்காந்துட்டு இருக்கறங்க வீட்ல அம்மா சமயல் செஞ்சிட்டு இருக்காங்க அங்க எல்லா சமையல் முடிஞ்சுக்கலா வேலயெல்லா முடிஞ்சுங்கலா
இங்க சமயல்லா நேரமா முடிஞ்சுங்க கொஞ்சோ வெளி வேலையா பாத்தீங்கன்னா தோப்பு ஒன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்லான் போய்ருக்காங்க
தோப்புங்ளா
ஆமா ஆமா தோப்பு ஒண்ணு வாங்கியிருக்கோ பாத்தீங்கன்னா அது ரிஜிஸ்டேஷன் பண்ணுங்க அதுக்குதா நாங்க வந்துருக்கோ
பரவால்ல பரவால்ல தோப்புனா எந்த மாரிங்க தென்ன தோப்புங்களா இல்ல வயல்வெலிங்களா தண்ணி வசதி எல்லா இருக்குங்களா
இல்ல இல்லங்க இது நா பாத்தறது ஒன்ர ஏக்கர் தோப்புங்க அந்த பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு கெணறு ஒண்ணு இருக்குங்க
சே செரிங்க
ம் அவ்ளோதாங்க இப்பதா நாங்க வந்துருக்கோ பாத்தீங்கன்னா ஒனு ரெண்டே கால்க்கு பண்ணிக்கலானாங்க அதாங்க வெயிட்
செரிங்க செரி செரிங்க பரவால்லங்க இப்ப தென்னந்தோப்புங்கறீங்க ஒரு ஏக்கருக்கு எழுவத்தஞ்சு எண்பது வரைக்கு விக்கலாங்க இப்ப நீங்க வாங்குறது ஒன்ர ஏக்கர்ங்கிறீங்க எத்தன தென்னந்தோப்பு இருக்குங்க காய் எல்லா இருப்பு இருக்குங்களா இல்ல இனி வற்ரதுக்கு லேட் ஆகுங்களா
இப்ப நூத்தம்பது தென்னமரோ இருக்குங்க இப்பதக்கி
பரவால்ல பரவால்லைங்க
ம் இப்ப ஒன்னு பிரச்சன இல்லைங்க தேங்கா எல்லா பாத்தா நல்லாதாருக்குது
சேரிங்க
மத்தபடில ஒன்னு இல்லைங்க பிரச்சன இல்லங்க பாத்தன்ன இந்த கம்பி வேலி அந்த கரண்ட்ல கம்பி வேலி போடுவாங்களங்க அது மட் போடணு மத்தபடில ஒண்ணு இல்லங்க ஏன்னா அந்த மல பக்கத்துல இருக்குதுங்க தோப்பு எதாச்சி வெலங்கு கீது வந்து கொஞ்சோ சேத மாயிரு சொல்லி
ஆமாங்க ஆமாங்க கொஞ்சோ சிரமந்தாங்க இப்ப எப்டிங்க ஒரு கெணறு தா இருக்குங்கிறீங்க அந்த ஒரு கெணறு வச்சே நூத் தொம்பது மரத்துக்கு தண்ணி ஊத்துறதுன்னா கொஞ்சோ சிரம தாங்க எப்டிங்க பக்கத்துல வாய் கல் கீக்கால்லா போகுதுங்களா சொல்லுங்க சொல்லுங்க
பக்கத்துல பாத்தீங்கன்னா வாய்க்கால் போயிட்டு இருக்குங்க வாய்க்காலிருந்து நாங்க தண்ணி அப்டியே பாய்சுக்குவோ காட்டுக்கு
பரவால்லைங்க நல்லது நல்லதுங்க இப்ப எப்டிங்க வாய்க்கால்லா உங்க உங்க எடத்துக்கு பக்கத்துலயேதா போயிட்டு இருக்குதுங்ளா அப்ப தண்ணி எல்லா எப்புடி இந்த மாசந்தா எடுத்துவுடுவாங்க அந்த மாசந்தா குறிப்பிட்ட மாசத்துக்குதா தண்ணி வருங்க எந்த மாசோ த்துலந்து உங்களுக்கு வருங்க இல்ல எப்பவுமே தண்ணிதாங்களா
இங்க பாத்தீங்கனா அப்டி எல்லா கெடையாதுங்க இங்க பாத்தீங்னா எப்பவுமே தண்ணி வந்ட்டு இருக்குங்க எப்ப தண்ணி வருதோ அது பாத்தீங்னா காட்டுக்கு பாச்சு விட்டுக்கலாங்க இது விவசாயத்துக்காக விட்டதுங்க
பரவால்ல பரவால்லைங்க எப்டிங்க இப்ப காட்டுப்ப மலை பகக்கத்துல இருக்குங்கிறீங்க இதுக்கு முன்னாடி இருந்தவுங்ககிட்ட எல்லா இப்பதா உங்க வீடு அந்த மலை பக்கத்துலதா இருக்குங்களா இல்ல ஒங்க எடத் நீங்க வாங்குற எடத்துக்கு உங்க வீட்டுக்கு ரொம்ப தூரோ இருக்குங்களா
இல்ல இல்ல நா இருக்கறக்கு பாத்தீங்ன்னா நாங்க இருக்கிற வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மணநேரோ டிராவல் வருதுங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த அ ம் சொல்லுங்கோ சொல்லுங்க
இல்லைங்க இப்போ ஒரு மண்நேரோ டிராவல் வருதுங்கிறீங்க இப்ப நீங்க இருக்கிற இடத்துக்கு அதுக்கு ஒரு மண்நேரோ டிராவல்னா இப்ப அங்க ஒரு ஆள் இருந்து பாத்துக்கிற மார் இருக்குங்க இப்ப எப்டிங்க காட்டுக்கு பக்கத்துல மறுபடியு வீடு எதாது வாங்கி இல்லேன்னா கட்டி இருக்க மாரிங்ளா இல்ல எப்பவுமே இங்க போய்ட்டு போய்ட்டு வர்ற மாரிங்ளா
இல்ல அப்டில்லா போய்ட்டு போய்ட்டு வரக்குல்லா நமக்கு செட்டாகாதுங்க நம்மளுக்கு பாத்தீங்னா ஒரு கேமரா வாங்கி மாட்டிட்டுங்க அதுக்கப்புறபாத்தினா வேலக்கி ஆள் போட்ருலான்ருக்கே அங்கேயே ஒரு வீடு மாரி கட்டி அவுங்கள ஆள் போட்டோம்னா அவுங்க பாத்துக்குவாங்க அவுங்களுக்கு மாசோ இவ்ளோனு காசு குடுத்துடா போதுங்க என்ன நிலவரம் சொல்லி ஃபோன்ல கேட்டுக்குவோங்க அவ்ளோதாங்க
பரவால்ல பரவால்லைங்க இப்ப நீங்க இந்த மாரி எடம் வாங்குறீங்க இதுக்கு முன்னாடி வெச்சிருந்தவுங்க கிட்ட மலைப்பிரத மலை பக்கத்துல இருக்குங்கறனால இப்ப விலங்குகள்லா வருதுங்களா எந்த மாரி விலங்குகள்லா வந்துருக் கு இது வரைக்கு எந்த மார் சேதல்லா ஏற்பட்ருக்கு இதெல்லா விசாரிச்சு வாங்குனீங்களா இப்லய் எப் எப்டி வாங்னீங்க
இல்லைங்க இதுக்கு முன்னாடி வச்சிருந்தவரு விக்கிறாருன்னா அவரு பாத்தீங்னா தே லு கொஞ்சோ சூதாட்டோ அது இதுன்னு பண்ணி அது கொஞ்ச காசு கடனாயிருச்சு போலங்க
சேரி சேரிங்க
சேரின்னு சொல்லிட்டு நம்மளு காடு வருதுன்னு சொல்லிட்டு நானு வாங்கிட்டேங்க
சேரி சேரிங்க, பரவால்லைங்க நீங்க வாங்கிட்டீங்க சரிங்க இருந்தாலு கேக்கணும்லங்க இந்த எடத்த மாய்க்கு மாய் பக்கத்துல இருக்குங்கிறீங்க இது வரைக்கு எந்தெந்த மாரி விலங்குகள் வந்திருக்கு இது வரைக்கு வந்த விலங்குகளுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இல்ல வராம இருக்குரதுக்கு என்ன பண்ணிருக்காங்க இதல்லா கேட்டுதாங்க நீங்க வாங்கணு அ
இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பாத்தீங்கன்னா யான வருங்க அப்புறோ காட்டெரும அப்பப்ப வருமாமா
அதுக்கப்புறோ ம், சிறுத்தகீத அப்பப்ப வந்துச்சுனாலு வரலான்னாங்க அதங்காட்டிதாங்க அந்த க இரும்பு கம்பி வேளி போட்டோம்னா கரண்டு பா குடுத்துட்டோம்னா பிரச்சன இருக்காதுல்லைங்க
அது பிரச்சன இல்லிங்க இருந்தாலு நீங்க வாங்குற நீங்க போடும்போது போட்றது ஓ கேங்க இருந்தாலு வீட்ல கொழந்தைக குட்டிகனு இருக் கு போம்போது அந்த மாரி எடத்துலயெல்லா பாத்து சுதானமாங்க காலை நேரத்துல விட் வுட்டுருங்க ஒன்னு பிரச்சன இல்லேங்க நைட் இரவு நேரத்துல மட்டு இந்த இத பயன்படுத்திக்கிங்க
ஆனா அதிகமா காட்டு பண்ணிதாங்க அதிகமா வந்துட்ருக்காமா அதுக்குதாங்க ஒன்னு பண்ண முடில
அது எல்லா பக்கமுமே அதிகமா தாங்க வந்துட்ருக்குது அங்கேயு மட்டு கெடையாதுங்க இந்த ஊருக்குள்ளயுமே அது அதிகமா சுத்திட்டுதாங்க இருக்குது
உங்க ஊருக்குள்ளேலா இருக்குங்களா அது மாரி பாத்துருக்கீங்களா
ஆ பாத்துருக்கேங்க வந்துட்தாங்க இருக்குது ஆனா எங்க ஊரு சைடு பாத்தீங்கன்னா கொஞ்ச மெயினான ஏரியாங்கிறனால காட்டு பன்னி எல்லா அதிகமா வர்றது இல்லைங்க எப்பாது ஒரு டைம் வருங்க காட்டு சைட்ல அதிகமா இந்த சைடு இல்லைங்க சேரிங்க எப்டிங்க காட் இப்போ க தோப்பு வாங்கி இருக்கீங்க அதுக்குள்ள ஏதாது வீடு ஏதாது இருக்குங்களா இல்ல இனிமே தா கட்டணுங்களா ஏன்னா ஒரு ஆள் வைக்க வேற போறேங்குரீங்க
இல்ல இல்லைங்க மாடுக்கு பாத்தீங்கன்னா செட்டு மட்டுந்தா கட்டிவுட்ருக்காங்க இப்ப வீடு பாத்தீங்கன்னா இன்னு இப்ப யாரு வராங்க ஃபேமிலியா வராங்ளா பேசிட்ருக்கங்க பேசி ஃபேமிலியா வைக்கற மாரி இருஞ்ச்சுன்னா ஃபேமிலியா அந்த காட்டோரத்துல செட் ஆகாதுங்க ஏன்னா அந்த விலங்கும் வன விலங்கு எல்லாம் வந்ட்டு போவுங்க அதுக்காண்டி பாத்தீங்கன்னா தனியா ஆள பாத்து ஒரு சின்ன ஒரு ஷெட்டு மாரி போட்டு அவுங்களுக்கு வீடு மாரி கட்டி குடுத்துரலான் இருக்குங்க
சேரி சேரிங்க பரவால்லைங்க எப்டிங்க நீங்க க ப்பு மட்டும்தான் பாத்துக்குற மாரி ஆளுங்கலா இல்ல காடு சீ ஆடு மாடு கோழி இந்த மாரி பண்ணையம் வெச்சு அவுங்கள பாத்துக்க சொல்ற மாரிங்ளா
இல்ல இல்லங்க ஒன்லி ஒரு மாடுங்க கரவ மாடு வரு ஆறு மாடு எடுக்கலான் இருக்கங்க ஆறு மாடு எடுத்தா அதையு பாத்துக்குற மாரிதாங்க
சேரி சேரிங்க எப்டிங்க ஒரு ஆள் வேலைக்கு ஆள் வைக்கிறேங்குறீங்க காசு ச சம்பளம் மட்டும் குடுத்துருவீங்களா இல்ல சாப்பாட்டுக்கு ச நீங்க குடுக்குற மாரி இருக்குங்களா
இல்ல இல்லைங்க அது மொத்தமா சேத்து ஒரு இருவத்தஞ்சாயிரம் குடுத்துர்லான் இருக்கங்க
பரவால்ல பரவால்லைங்க நல்லது நல்லதுங்க அ
போட்றாரு நம்ம என்ன நம்ம நம்மளோட உழைப்பு எதுவும் இல்ல அவரு உழைப்புதான் எல்லாமே
சேரிங்க
அதுங்காட்டி ஒரு இருவத்தஞ்சாயிரம் குடுத்துர்லானு இருக்கங்க அதுக்கு போக நோம்பி நொடிக்கிலா ட்ரெஸ் எல்லா எடுத்து குடுத்துருவங்க கைல ஒரு ஐயாயிரம் பத் தரே இருக்குற காசலா குடுத்துருவனுங்க
பரவால்லைங்க நல்லதுங்க இது ஒரு நல்ல முயற்சி குதாங்க இருந்தாலு நீங்க வீட்ல இருந்து போறக்கு ஒரு மண் நேரொ ஆகுதுங்குறீங்க ஒரு டக்குனு சீக்கரமா வாங்க அப்டின்னு அந்த மாரி ஒரு இது எமர்ஜென்சி அந்த மாரி கூப்புட்றாங்க அப்டின்னா நீங்க வீட்லருந்து கெளம்புறக்கு ஒரு மணி நேரொ ஆகுங்குறீங்க கொஞ்ச சிரமந்தாங்க இருந்தாலு நீங்க அந்த கா நீங்க வாங்குற தோப்புக்கு பக்கத்துலயே ஒரு வீடு இரு பாத்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதுதான்னு எனக்கு தோனுதுங்க
இல்ல இல்லைங்க இப்ப முக்கியமான அவசரமா அவருக்கே அவசரொ அது மாரி இருந்தாலுங்க பக்கத்து தோப்புல ஆள் இருக்காங்க அவுங்க லா வீடுல்ல குடிதா இருக்காங்க அவுங்க கிட்ட லா சொல்லிருக்குங்க இது மார் இருக்காங்க எதாச்சி ஒரு ப்ப ஒரு ப்ராப்ளம்னா வந்து பாத்துக்குங்கன் சொல்லிருக்கங்க அவுங்க வந்து பாத்துக்குவாங்க
பரவால்லைங்க நல்லதுங்க இந்த மாரி எதாது ஹெல்ப்பு பக்கத்துல இருக்கவங்க பண்ணிட்டாங்கன்னா நீங்க ஒரு மணி நேரத்துக்கு போறதுக்கு உள்ள அவங்க ஏதோ ஹெல்ப் பண்ணாங்கனா பரவாலைங்க இல்லைன்னா நமக்கு தாங்க சிரமமா இருக்கூ
ஆமா ஆமாங்க ஏனா நம்ம அங்க போய் குடியிருக்கறது வேறங்க ஆத்ர அவசரத்துக்கு ஒரு பால் பாக்கெட்டு வாங்குனா கூட கட இல்லைங்க ஒரு ஒரு கிலோ மீட்ரு ரெண்டு கிலோ மீட்ரு வரணுங்க அதங்காட்டி தாங்க செரி ம் சொல்லுங்க
பிரதேசம் மலைக்கு கீழ இருக்குது பக்கத்துல இருக்குங்குறீங்க அங்கலா குடி இருக்கவங்கல்லா இருக்காங்களா இல்ல அவுங்க எப்டிங்க இப்ப நீங்க காடு வாங்குறீங்க செரி வேலி போட்றீங்க இப்ப அங்க குடியிருக்கவுங்கலா எந்த நெலமைலங்க இருக்காங்க
அவங்க வந்து அப்பருந்து அந்த ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்கு இருந்து அவங்க பழக்கம் ஆயிருச்சுங்க நம்ளுக்கு வந்து அப்டி இல்லைலங்க அங்க பாத்தீங்கன்னா நம்ம வெயிலே அடிச்சாலுங்க அங்க மட்டும் மழ வந்து அப்டியே சாரல் மாரி வந்து டி இருக்குங்க அது அது செட் ம்
அப்ப அங்க வந்து ஆ சேரி சேரிங்க காலநிலை வந்து அங்க வந்து நல்லா இருக்குங்குறீங்க
ஆமா ஆமாங்க அந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்கூலு பஸ்ஸா இருக்கட்டும் அதெல்லாம் வரதுலாம் கொஞ்சோ சிரமாங்க போயிட்டு வரறதுல்ல இல்லனா ரோடு வசதி கிடையாது
சேரி சேரிங்க ஆ அப் அப்போ வந்து அங்க பாத்தீங்கன்னா வாகனங்கள் வச்சிருக்கவங்க மட்டுதா அந்த சைடுல வந்து சமாளிக்க முடியும்னு சொல்றீங்க
ஆமா ஆமாங்க அதுவும் பைக்லாம் போனாலும் கொஞ்சம் சேஃப் இருக்காதுங்க ஏன்னா காடு காடுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பத்து பாஞ்சி நாய் வச்சிருக்காங்க நைட் நேரத்து எல்லாம் போன பிரச்சனயா ஆயிருங்க அதுங்காட்டியும் பாத்தீங்கன்னா நீங்க காரு கார் எடுத்துட்டுதா நாங்க எல்லா போவோ
சேரிங்க பரவாயில்லைங்க நல்லதுதாங்க
நாங்களு ஒரு அஞ்சி ஆறு நாய் வாங்கி விடலான்னு இருக்கோங்க
பரவாயில்லைங்க வாங்கி விடுங்க உங்களுக்கு பாதுகாப்பாச்சி ஏன்னா அவரு ஒரு ஆள்தா இருக்காருங்கிறீங்க அவருக்கு ஏதாவது துணைக்கு துணையாச்சி அவரு பாதுகாப்பு ஆயிடுச்சி திடீர்னு யாரும் நைட் நேரத்துல ஏதாவது வந்தாலுமே அந்த நாய் இருக்கறத பாத்துட்டு அவுங்க போயிருவாங்க அதுவு ஒரு நல்லதுதாங்க வாழ்த்துறது
சும்மா அதுக்கு என்னங்க சாப்பாடு போடுறோம் இப்ப நல்லதா இப்ப வா வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் சிக்கன் எடுத்து போட்டுறோமா
சேரிங்க
ஒரு ஆக்கிப் போட்டாலே அதுவே போதுங்க
பரவாயில்ல பரவாயில்ல நல்லதுதானே இப்ப நீங்க இருக்கிற அந்த காட்டுக்கு மலைக்கி பக்கத்துல இருக்கறவங்க குடி இருக்கவங்களுக்கு எல்லா எப்படிங்க மருத்துவமனை வசதி பேருந்து வசதி எல்லா இருக்குங்களா இல்ல கம்மிதானுங்களா இல்லைங்களா
இருக்கு இருக்குங்க அதுதாங்க இருக்குது ஆனா பண்ண ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வரணுங்க
சேரி சேரிங்க கஷ்டதாங்க என்னதா இருந்தாலு ஒரு மருத்துவமனை வசதி கூட ஏ பக்கத்துல இல்லைங்க ரெண்டு கிலோமீட்டர் போயி தான் பாக்கணுங்கிறது திடீர்னு எமர்ஜென்சின்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்ட்டந்தாங்க
ஆமா ஆமாங்க
சேரி சேரிங்க நீங்களும்
ம்
அந்த மாரி ஓ ஆ போறதுன்னா கொஞ்சோ இருக்கிற மாரி இடத்துல வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதா இருக்கு ஏன்னா இந்த மலைப்பக்கத்துல இருக்கவங்க வந்து உங்களுக்கு இடம் வந்து கொஞ்ச கம்மியா கிடைச்சிருக்கலாமா இல்ல எப்டின்னு தெரியலீங்க இருந்தாலு மலைக்கு பக்கத்துல வாங்கினதுக்கு பதிலா கொஞ்ச முன்னாடி வாங்கி போடுறதே நல்லா இருந்திருக்குங்க
இல்ல இல்லைங்க அந்த இடத்துல கொஞ்ச கம்மிங்க கட்டிதா நா வாங்குனே ஆனா ஆ ப்ராஃபிட்டுங்கறத உங்களுக்கு வந்து லாபகரமா தான் வரும் ஏன்னா தண்ணி வசதி இரு எல்லாமே இருக்குதுங்க அத பாத்துதா வாங்குனே ஆனா அங்க மருத்துவமனை இல்லைனாலுமே இத யாருக்காச்சிம் முடியலனா பக்கத்துல இருக்கவங்க உடனுக்கு உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க யாரு பாத்தாலுமே ஹெல்ப் பண்ணிருவாங்க அந்த ஒரு
நல்ல பரவாயில்லைங்க அந்த ஊர் மக் மக்கள்லாம் ஒத்துமையா இருப்பாங்க போல இந்த மாரி மக்கள் வந்து எல்லா ஊர்லயும் இருந்துட்டா எல்லாத்துக்கும் நல்லது தானுங்க நாடே செழிப்பாதாங்க இருக்கும்
ஆமா ஆமாங்க இங்க இருக்கவங்களாம் எல்லாம் ஒண்ணுக்கும் மண்ணா இருப்பாங்க
பரவாயில்லைங்களே ஒண்ணுக்கு மண்ணாவு இருக்காங்க வீண்ணுக்கு பிண்ணுக்கு வீண்ணும் மண்ணும் மாரி இருக்காங்க எல்லாமே நல்லது தாங்க நீங்க சொல்றது பாத்தா
ஆமா ஆமாங்க ஏன்னா இங்க ஒரு பெஸ்டிவல் ஒரு பங்க்ஷன்னுமே வச்சாலுமே அவங்க ஊர்ல இருக்க எல்லாருமே வந்து அட்டன் பண்ணிருவாங்க
பரவாயில்லைங்க நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மதுரை பக்கம் பா பாத்தீங்கன்னா இதே மாரிதாங்க பங்க்ஷன் வச்ச எல்லாம் ஒண்ணு மண்ணா தாங்க எல்லாமே நடத்துவாங்க
ம் ஆனா அதே மாரி தாங்க இங்கையு ஆனா பாத்தீங்கன்னா இப்ப எங்க வீட்ல சாப்பாடு வச்சா பக்கத்து வீட்டு குடுக்குறது அவுங்க வச்ச அவுங்க குடுக்குறது எல்லாரு ஒண்ணுக்க ஒட்டா உக்காந்து வெளியே உக்காந்து ஒன்னா சாப்
பரவால்லைங்க பரவால்லைங்க நல்லது நல்லதுங்க இதே மாரி எல்லா ஒத் ஒத்துமையா இருக்கு சொல்லுங்க நீங்களு ஒத்துமையா இருங்க உங்களோட பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க
ரொம்ப நன்றிங்க மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன்
ஆமாங்க மீண்டும் சந்திக்கு வரை உங்கள் நண்பன் நன்றி வணக்கங்க
நன்றி வணக்கோ வணக்கோ
வணக்கோ வணக்கோ